ஹலோ வணக்கொங்க
ஆ வணக்கம்ப்பா சொல்லுப்பா
சொல்லுங்க அ சாப்ட்டீங்ளா நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேப்பா நீங்க வாப்பா போப்பானே சொல்லுங்க பா வாங்க போங்கன்ன கூட பரவால்ல ஏனா நம்மல்லா ஒரே ஏஜ் தா இருப்போ
பரவால்ல பரவால்லங்க இருக்கட்டூ இருக்கட்டூங்க சொல்லுங்க
சொல்லுங்க நீங்க எதோ அ நானு போன வாரொ கேர்ளா போயிருந்தேங்க அங்கேய நம்ம மின்ன சொன்ன மாரிதா அந்த மொளகாதூள் பத்தி பேசியிருந்தோ இல்லையா
ங்க
ஆ அங்க ஒரு நெறைய கடைங்ள்ல பாத்தா இந்த வயநாடு பக்கோந்தா வரிசையா ஒரு ஆறு ஏழு டப்பா போட்ருந்தாங்க மிளகாத் மிளகா மசாலா டப்பாங்கங்க
ஆஹஹா
மசாலா டப்பா மேல போட்டு இந்த பிளாஸ்டிக் டப்பா நம்ம மாவரைக்கற டப்பா மாரி இருக்கு இல்லையா
ஆமங்க
அந்த மாரி பாக்ஸ் பாக்ஸா பெ வெளிய வரிசையா வச்சுட்றாங்க அது எல்லா மசாலாவு அதுல வச்சி றாங்க மீன் மீன் குழம்பு மசாலாவா
ம் ம்
கறி கொழம்பு சிக்கன் கொழம்புக்குன் தனித்தனியா ஒரு ஒரு மசாலாவ அரைச்சி அதாவது
மே இப்ப என்னங்க பண்ணியிருக்காங்க தெரியுங்ளாங்க இப்போ வந்து நெறைய யூடியூப்ல வந்து இன்ஃப்ளுூயன்ஸ் ஆனாங்ளா இல்ல நமக்கு சோசியல் மீடியாவ வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கான் தெரிலங்க
ம்
அ எல்லாமே சின்ன சின்ன ஒரு மாற்ற த்த பண்ணீங்க ஆ ஹோமேட் மசாலானிட்டுங்க ஆ பெரிய பெரிய கடைங்கள்லலா பாத்தா கட பேர சொல்ல விரும்புல பெரிய பெரிய கடைங்கலெல்லா போட்டா குடங்க ஓபன் பாக்சஸ்ல வச்சிருக்காங்கங்க ஆ ஓப்பன் பாக்சஸ்ல போத்தீஸ்ல ஆ அந்த மாதிரியான கடைங்கள்லெல்லா வந்து ஓப்பன் பாக்ஸஸ்ல இப்ப வந்து நீங்க வந் சொல்றீங்க பத்தீங்ளா சிக்கன் மசாலா நீங்க வந்து எவ்ளோ வேணுமோ நீங்க நூறு கிராம் வேணுமா நூறு கிராம் எடுத்துக்லாங்க
ம்
கால் கிலோ வேணுமா கால் கிலோ எடுத்துகலாங்க ஃபேமலிக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு மட்டன் மசாலா இரு க்குதுங்க கால் கிலோ வேணுமா கால் கிலோ எடுத்துக்லா நூறு வேணுமா அம்பது வேணுமா எடுத்துக்லாங்க அதே மாத்ரி கரம் மசாலாவு இருக்குதுங்க அதே மாதிரி நாட்டுக்கோழி கொழம்புக்குன் தனியா செட்டி நாடு மசாலான் தனியாங்க ஆ எல்லாஸ் பைசஸ் வந்து வ நம்ப என்னா நெனைக்றோனா செட்டிநாடுக்குனா வேற ஸ்பைசஸ் எதுவு யூஸ் பண்றதில்ல அதே என்ன போட்றமோ அது தா இருக்குது போட்றாங்க அது வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றம் பேர் மாற்றம் பண்ணிட்டுங்க
ம்
ம் ம் ஆ இந்த மாதிரி வச்சிருக்காங்கங்க அப்றோ வந்து அ செலவு மொளகாதூள்னு வச்சிருக்காங்க தனியா மொளகாதூள்னு வச்சிருக்காங்க ஆ தனியா தூள்னு வச்சுருகாங்கங்க அ எல்லாமே தனி தனி தனி தனி தனியா ஓப்பன் க கண்டைனருங்க உங்ளுக் நூறு கிராம் வேணுமா நூறு கிராம் எடுத் க்லா அம்பது கிராம் வேணுமா அம்பது கிராம் எடுதுக்லா நீங்க எடுத்துட்டு போயிட் டு வெயிட் போட்டு ஆ பேக் பண்ணி வாங்கினு வந்துக்லாங்க
ஓ நம்ம இந்த டி மாட்லலா எடுத்துட்டு போயி பேக்
ஆ அந்த மரிங்க ஆ அவுங்ளே வந்து வெயிட் போட்டுட்டு உங்களுக் எவ்ளோ வேணுன் சொல்ட்டு கேக்குறாங்க கேட்டு அதுக்கு மேல எக்ஸ் ட்ரா இருந்ததுனா அத எடுத்துட்டு அந்தளவுக் வெயிட் போட்டு சீல் பண்ணி குடுத்துர்றாங்கங்க
ஓ செரி
சீல் பண்ணி குடுதுர்றாங்க நம்ம வந்து எடுத்துட்டு வந்துர்லாங்க ஆ இந்த மாதிரி எல் செட்டி நாடு இதே தாங்க எல்லாத்தையு வறுத்து அரச்சி வெச்சா செட்டி நாடு ஸ்டைலு இன்னிரோ
ஆ ஆமாங்க அது தாங்க
அது அதுதாங்க ஒரு சின்ன சின்ன மாற்றம் பண்ணா வந்து அது அந்த ஸ்டைல் கொழம்பு ஆயிடுது காரைக்குடி பக்க கொழம்பு எல்லாதையு வ வருத்து ஆன அ எங்க அம்மா எப்டி வெப்பாங்க தெரிங்ளாங்க கறிக்கொழம்பே இப்ப நம்ப வெக்கிற மாரி கறிலா இஞ்சி பூண்டுலா போட்டு வெக்க அ அப்டியே போட்டுட்டு நம்ப வதக்கி வெக்கிறோ பாருங்க அந்த மாரி அ ஒரு நாள் கூட வெக்க மாட்டாங்கங்க எங்க அம்மா
ஆ
எங்க அம்மா எப்டி வெப்பாங்கனாங்க சின்ன வெங்காயோ எத்துப்பாங்க இஞ்சி பூண்டோட அளவு வந்து அவுங்க வெக்கிற கொழம்புல வந்து கம்மியாதாங்க இருக்கோ
ஓ
ஆ ஒரு கிலோனா கூட கம்மியா தாங்க இஞ்சியோட இஞ்சியோட குவான்டிட்டி பாத்தீங்கனா ஒரு இருவத் தஞ்சி கிராம் கூட இருக்காதுங்க ஒரு கிலோவுக்கு கூட நம்ப வந்து ஒரு கிலோக்கே நம்ப அவ்ளோ போட்டுருவோ நெனைக்கிற எனக் தெரிஞ்சி நாளா கூட எனக்கு இஞ்சி பூண்டு நறைய யூஸ் பண்ற ஆ அவுங்க ரொம்ப கம்மியா இஞ்சிங்க பூண்டு கொஞ்சோ நெறைய ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துப்பாங்கங்க ஃபர்ஸ்ட்டு என் எண்ணெயில வந்து வெங்காயத்த நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கு சின்ன வெங்காயோ தாங்க போடுவாங்க ஆ வதக்கிடுவாங்க அதுலயே பட்ட உ ஒரே ஒரு ரெண்டு பட்ட ரெண்டு லவங்கோ தாங்க போடுவாங்க ஏலக்காலா யூஸே பண்ண மாட்டாங்க
அ
அ அப்பறோ இந்த இஞ்சி பூண்டையு தனியா போடுவாங்கங்க தனியா நல்லா ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தனியா போட்டு வதக்கிடுவாங்கங்க காஞ்ச மொளகா காம்பு கிள்ளிட்டு போட்டு வறுத்துருவாங்க அத நல்லா கொஞ்சோ செவந்து வரும்போது இந்த இஞ்சி பூண்டு உரிச்சு வெச்சிருக்காங்க பாத்தீங்களா அத போட்டுருவாங்க அதையு போட்டுட்டு ஒரு கிலோக்கே ரெண்டு தக்காளி கூட யூஸ் பண்ண மாட்டாங்கங்க
ஆ ஆ
ரெண்டு தக்காளி அப்டியே போட்டு அது கடைசியில போட்டு நல்லா வதக்கிட்டுங்க
ஆ
ஆ எடுத்து அரைச்சிக்குவாங்க இது தனியா அம்மியில ஆற வெச்சு அரச்சுக்குவாங்க அரச்சி வெச்சுக்குவாங்கங்க
ம்
தேங்கா கொஞ்சோ கசகசாங்க
ஆ
தேங்காவு கசகசாவியு தனியா அரச்சி வெச்சுப்பாங்கங்க
ம்
அரச்சு வெச்சுட்டு நல்லா கறிய வந்து அந்த மசாலா அரைக்கும் போதே கறிய வந்து அடுப்புல வெச்சிருவாங்கங்க
ம்
உப்புப் போட்டு
ஆ
அது அது நல்லா வதங்கிட்ருக்கு இல்லிங்ளா விசிலெல்லா விடமாட்டாங்கங்க குக்கர்ல விசிலே விட மாட்டாங்க நா மட் ஆம் ஆமாங்க ஆமாங்க தண்ணியல்லா இல்லங்க தண்ணி அதுலருந்தே வருங்க
ஆ
தண்ணி அதுலந்தே விடு தண்ணி அப்டி வச்சு ச கொஞ்சொ சிம் பண்ணி வச்சுட்டு உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் மட்டு போட்டுட்டு வச்சுருவாங்கங்க இது அரைக்கிறதுக்குள்ள அது உள்ளருந்து தண்ணி நறைய வந்துருக்கு அதுல கலக்கி கலக்கி விட் ட்ருவாங்க கலக்கி விட்டுட்டு அது ஓரளவுக்கு இதுவாகுற வரைக்கும் மசால் போட மாட்டாங்கங்க கறியோட அந்த பச்ச வாசன போற வரைக்கு ம சாலா எதுமே யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த கறியோட பச்ச வாசன போகும்போது இந்த மசாலாவ போடுவாங்கங்க எதுன்னா ஆ வெங்காயோ பூண்டு இதுல அர ச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்ளா தனியா மொளகா அதுலா அந்த மசாலா மட்டு போட்டு அது நல்லா வதக்கிட்டு கொஞ்ச தண்ணி ஊத்தி கொதிக்க வெப்பாங்கங்க
ஓ எண்ணெய்ல வந்துட்டு சிக்கன போட்டு வதக்குற
ஆமா சிக்கனோ மட்டனோ எதுவோங்க நாட்டுக்கோழியாருந்தா நாட்டுக்கோழி எதுவாருந்தாலு அந்த மாரி போட்டுட்டுங்க அப்றோ ஒரு ஸ்டேஜி அவுங்களுக்கு கொஞ்சொ அந்த எண்ண மெதந்து வர்ற ஸ்டேஜ்ல தா இந்த தேங்காவ கர ச்சி ஊத்துவாங்கங்க
மெளகா தூளுங்க
மொளகாத் தூளுக்கு தா காஞ்ச மொளகா யூஸ் பண்ணிக்கிறாங்க மொளகா தூள்லா அவுங்க யூஸே பண்ண மாட்டாங்கங்க
ஓ தனி தனி ஐட்டோ எல்லாத்தையு வதக்கிட்டு காஞ்ச மொளகா காரத்தயே வச்சு சாப்டுவாங்க சூப்பர்ப்பா
அந்த மாரிதா ஏங்க ஆனா அந்த கொழம்பு அவ்ளோ டேஸ்ட்டாருக்குங்க எங்க வீட்டுக் காருக்கு வந்து எங்க அம்மா வெக்கிற கொழம்புனா வந்து
ம்
கறிக்கொழம்புல இன்னு கொஞ்சோ சேத்து சாப்டுவாருங்க
இல்ல நல்லாருக்கு நானே இத மாரி ட்ரை பண்றே
ட்ரை பண்ணுங்க ஆனா இஞ்சி பூண்டோட அளவல்லா வந்து கம்மியா தாங்க இருக்னு
ஓ
வெங்காயோ அளவு அதிகமா இருக்கனு இஞ்சி பூண்டோட அளவு நம்ப ஆ ஆ எனக் குமே அது வருங்க எங்க அம்மா வெக்கும்போது இவ்ளோ வெக்காதமா இது வேணா அப்டின் சொல்லுவாங்க ஆனா அது நம்ளுக்கு பழக்கப்பட்டுட்டோ இல்லிங்ளா
ஆமாமா
அது வந்து கொறைக்க ம கொறைக்க முடில்ல அவுங்க சாப்டும் போதே சொல்லுவாங்க பாரு இதுல இஞ்சியோட வாச அதிகமா அடிக்கிது இது எப்டி சாப் ப்றது அப்டின்வாங்க அவுங்ளுக்கு அந்த மாரி தோனு ஆனா நம்ளுக்கு எப்பவு இருக்ற மாரிதா இருக்கு அவங்ளுக்கு வந் து இஞ்சியோட வாசன அதிகமா அடிக்கிது பூண்டோட வாசன அதிகமா அடிக்கிது அப்டின்வாங்க
ஓ
இவ்ங்ளுக்கு இப்டி செஞ்சு பழக்கப்பட்டுட்டாங்க இல்லிங்ளா எல்லாத்தியு வறுத்து அரச்சி இது பண்ணி நம்பளோட ஃபாஸ்ட் லைப் வந்து நம்பளுக்கு அதுக்கு ஒத்து வரலயா என்னனு தெரிலங்க
ஆம்மாங்க
நீங்க எப்டி வெப்பீங்கங்க கறி கொழம்பு
நானு இப்ப நீங்க சொன்ன எல்லாத்தியூ காஞ்ச மொளகா போட மாட்டங்க அதாவது சின்ன வெங்காயோ இஞ் சி பூண்டு அ அதுலயே தக்காளி தேங்கா பட்ட லவங்கோ ஆ எல்லா இது மட்டு ஒன்னா போட்டு கொஞ்சோ கச கசா எல்லா ஒன்னா போட்டுட்டு மிக்ஸிலே நல்லா நைஸா அரச்சிக்கோங்க
அ பச்சையாங்ளா
பச்சயாவே
ஓ சேரிங்க
பச்சயாவே அடி அரைச்சிட்டு ஆ கடாயிலே எண்ண ஊத்தி சிக்கன போடுவாங்க கடுகு போடுவாங்க ஃபஸ்டு
அ கடுகு போடுவீங்களா சிக்கன் கொழம்புக்கா
ஆமாங்க போடுவாங்க எனக்கு அது பழகீடுச்சுங்க கடுகு போட்டுட்டு கருவேப்பில போட்டுட்டு சிக்கன போட்டு கொஞ்ச நேரோ வதக் குவாங்க அது கொஞ்சோ வதங்குனதுமே அதுல லைட்டா உப்பு மொளகா தூளு மஞ்ச தூள் நம்ம அந்த மசாலால்லா அ அதுல போட்டு கொஞ்ச நேரோ ஃப்ரை பண்ணுவாங்க
அ அ
தூள் மொளகா தூளு வேற ஏதாவது நீங்க தனியா தூள் போடறதா இருந்தாலு போட்டுக்கலா நா போட்றதுள்ள ஒரே மஸ் சாலா அரச்சி வெச்சதுனால நா போடுறதுல்ல இதுல அதுனால மொளகா தூளு மஞ்ச தூளு மட்டு போட்ருவங்க போட்டு ரெண்டு நிம்ஷோ வதக்கிட்டு அந்த மொளகா தூளோட பச்ச வாசனையூ அந்த கறீல கொஞ்சோ இழுத்துட்டு
ம் ம் கறியோட பச்ச வாசனையூ போன பின்னாடி ம் இந்த மசாலாவ அப் படியே அதுல ஊத்திட்டு தண்ணி ஊத்தாம ஆ இந்த மசாலா அரைக்கிறது நம்ம கெட்டியா அரசிப்ப ஆமாம்மா எங்க அம்மாவூ அப்டி தாங்க போடுவாங்க அ அ அ
து அத வந்து அதுல தண்ணியே ஊத்தாம ரொம்ப நேரோ ஃப்ரை பண்ணுவாங்க அதோட பச்ச ஸ்மெல் கறியோட பச்ச ஸ்மெல் எல்லா போயி எண்ண பிரிஞ்சு மேல வரணு அது வரைக்கு ஒரு கால் மண் நேரத்துக்கு மேலயாவது நா அத ட்ரை பண்ணுவ பண்ணி அந்த எண்ணெ பிரிஞ்சு மேல வரும்போது அ தண் ணீ ஊத்திட்டு இன்னு கொஞ்சோ உப்பு எவ்வளோ வேணுமோ அதல்லா போட்டுட்டு இன்ன அ அதுக்கு மேல கொத்தமல்லி எல்லா தூவிட்டு குக்கர்ல போட்டு விசில் வர வெச்சிடுவங்க ரெண்டு விசிலு அ அப்பறோ எறக்ககீட்டு மெளுக்கு தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூ பூண் போடுவாங்க காரத்துக்கு அதிகமா ஆமா
கே அ கொழம்புலே முன்னாடியே போட மாட்ட
எறக்கீட்ட பின்னாடி அ எறக்கும் போது அந்த கொதிலே சூட்டுல எறக்கறோ இல்லிங்களா
ஆமா
ஒரு மூணு ஸ்பூன் போட்டு கலக்கிடுவங்க
சேரி சேரி சேரிங்க நா ஒரு நாளைக்கு இந்த மாரி ட்ரை பண்ணி பாக்கற இந்த மாரி ட்ரை பண்றங்க நா எங்க வீட்டு்ல இந்த எங்க அம்மா செஞ்ச மாரியு நா ட்ரை பண்ணிருக்க அனா எங்க அம்மா செஞ்ச டேஸ்ட் வரல ஆமா அது நீங்க சொன்ன மாரி செஞ்சு பாக்கற அ கேஸ்ல செய்வீங்களா அவுங்க அடுப்புல அடுப்புலயு செய்வாங்கங்க கேஸ்லயு செய்வாங்கங்க அனா குக்கர் மட்டு யூஸ் பண்ண மாட்டாங்கங்க குக்கர் மட்டு யூஸ் பண்ண மாட்டே ஆமாங்க அவுங்க அம்மில அரை பாங்க ஆமாங்க
அதுதாங்க டேஸ்ட்டு இன்னொரு விஷ்யோ நானு பாத்த திலியு அதே மாதிரி பாத்தரத்திலயே செஞ்சு ரொம்ப நேரம் கொதிக்க விடுவாங்க அப்பயு நல்லா இருக்குங்க மெயின் சின்ன வெங்காயம் போடணுங்க
அதுதாங்க அதுதாங்க என்ன போட்டாலு எனக்கு அது வரலங்க நீங்க பேசனதுக்கு ரொம்ப நன்றிங்க நா வந்து இன்னொரு டைமு கால் பண்றே எனக்கு இன்னொரு முற அந்த ரெசிபிய ஷேர் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்க ரொம்ப நன்றிங்க ஓகேங்